எனக்கு ஒரு கேள்வி நண்பா அதாவ்து ஒரு நாளு அனிமல் எல்லாமே ஹியூமன் மாதிரி பேச ஆரம்ச்சா மொதல்ல யாரு அதிகமா பேசுவாங்கன்னு நெனைக்கிற
நண்பா நம்ம ஏரியாவுல இருக்கிற காக்கா தா காலைலருந்து கா சாயங்காலோ வரைக்கு எல்லாரையு அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கு அதுக்கு மைக் குடுத்தா எனக்கு தெரிஞ்சு அதுதா இருவத்தி நாலு மணி நேரமு நியூஸ் அந்மாரி நடத்துன்னு நெனக்கிறே நண்பா
ம்
உண்மரா இப்போ வீட்டு நம்பர்ல பன்னெண்டுல இருக்குற அண்ணா நேத்து மூணு மணி வரை க்கு ஃபோன் பாத்தாரு அப்றோ கார்னர் ஹவுஸ் அங்கிள் டயட்ல இருக்காரு சொல்றாரு ஆனா நைட்டு் பதுனோர் மணி வரைக்கு உருளகெழங்கு சாப்புட்றாரு எல்லாத்தையு அப்டேட் பண்ண சொல்றா
என்ன நண்பா இது ஏ அத விட நம்ம வீட்ல வளக்ற நாய் தான்டா ரொம்ப டேஞ்சரஸான விஷயோம்
நாயா ஏ நண்பா அப்டி சொல்ற
ஏன்னா வெளில இருந்து வந்தா வால் ஆட்டிட்டே வரு வரவேற்க்குண்டா ஆனா பேச ஆரம்பிச்சா என்ன வாக் கூட்டிட்டு போறேன்னு சொல்லு அதுக்கப்றோ மூணு நாள் ஆச்சு இன்னு கம்ப்ளீட் லிஸ்ட் போட்டுட்டே இருந்ருக்கோன்டா அதுவு ரிலேட்டிவ்ஸ் வந்தா இவுங்க போன தடவ வந்து போயே வந்து வந்து போயு இதே கே கொஸ்ஸின் தா நண்பா கே கேட்டாங்கன்னு லைவ் கமெண்ட்ரில்லா குடுக்கும்டா
டேய் மச்சா கற்பன பண்ணே பூன பேச ஆரம்பிச்சா
அதுக்கு நம்ம மேல ரெஸ்பெக்டே இருக்காதுரா
கரெக்ட் தா நண்பா ந்தா இப்போ நீ எனக்கு சாப்பாடு வக்கிறதால நீ எனக் ஏ ஓனர் ஆயிட மாட்டே சாப்றதாவே சொல்லிட்டு போய்றோ நண்பா
உம்
அதுவு இந்த சோபா மேல கட்டிலு இந்த வீட்ல மறச்சு வச்சு மானத்த நா கொடுக்கல ஆனா வீட்ட ஆல்ரெடி என்னோடதுன்னு அப்டி ஏத்துட்டுதா காத்த நெனைக்கிற மாரி இருக்கு
தயவு செய்து அனிமல்ஸ் மட்டு இல்ல பேயி பேச ஆரம்பிச்சா
என்ன மீனா
த்ரீ த்ரீடா மாறு
தீயா மரமா ஓ அது கொஞ்ச ஆழமான விஷய தாண்டா சொல்லு கேக்லா உம் செரி நண்பா நா சொல்ல வா எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு பழைய ஆல மரோ பேச ஆரம்பிச்சா நீங்க க்கு முன்னாடியே நா இங்க இருந்துதேனு ஆரம்பிக்கு நண்பா
உம்
உங்க அப்பா ஸ்கூல் போனத பாத்துருக்றே ஒங்க தாத்தா இங்க உக்காந்து பாட் பாத்திருக்கார் ஏ ஒரு கத்த கதயாச்சு யாரு சொல்ல ஆரம்பிப்போம் நண்பா
உம் ம் டேய்அது செம்மையா இருக்கும்ண்டா
ஆ ஆமா நண்பா நம்மள விட ஒரு மரத்துக்கு வேலாச்சு அதிகமா தெரி்ஞ்சுருக்கு நெனக்கிறே நண்பா
நீ யோச்சுபாரு ஒரு முன்னூறு வர்ஷ் பழய மரொ தூசுதுன்னா என்னதா நடக்குன்ட்டு
ஆமாங்க நண்பா நீங்க முன்னாடி ரோஸ்ல என்னன்னு
இங்க அப்பார்ட்மெண்ட் இல்ல
இங்க
அதுவு செரிதா டேய் டைம் மிஷின விட இதுவே பெட்டர் போடதா
ஆமா உண்மதா நண்பா இப்போ வரலாறு புக்குல பாத்தன்னா ஏதாவ வரலாறு இன்னு கதைப்போ நெனைக்கிறே நண்பா
சரி
ம்
ஒரு நாள் ஏலியன் வந்துட்டா ஃபர்ஸ்ட் என்னா கேப்பாங்க சொல்லு
ஏலியன்னா ஏலியன் வந்து பிளானட்ல ஒரு எட்டு பில்லியன் விமன்ஸ் இருக்காங்க ஆனா ஒருவர் கூட தனிமைன்னா உணர உணர மாட்டாங்க ஏன்னு கேப்பாங்க நண்பா
ம் அப்றொன்டா
அப்பறொ நீ யோச்சு பாருங்க இப்ப தொழில் நுட் போ அதிகமா கம்முனிகேஷன் அதிகமா அப்றொ தனிமையு அதிகொ அதானா உண்ம
தே அது கொஞ்சொ ஹெவியா இருக்கு நீ சொல்றது
ம் ஆமா உண்ம தா நண்பா
செரி ஏலியன நம்ம கொஸ்டின் கேட்கணுமா
அ நம்ம ஒரு கேள்வி எதனா கேட்டா
என்ன
இப்போ உங்க பிளானட்லயு மண்டே மார்னிங் இருக்கான்னு கேக்கணு
இத நெனச்சா சிரிப்பு தாண்டா வருது
ஆமா நண்பா இருந்தா அவுங்களுக் மாரியு நம்பளு தாங்க நண்பா
டேய் இமேஜின் பண்ணு ஒரு நாளு நம்ம ட்ரீம்குள்ள போயி ரெக்கார்ட் பண்ண முடுஞ்சா என்ன நடக்கு
ஓ அப்ப நம்ம பிரைன் எவ்ளோ ஒரு ஆண்டன்னு தெரியு நண்பா
கரெக்டுடா
ம் நேத்து கனவுல நா வந்து பீச்சுக்கு பீச்ல
ம் அப்பறொ
அடுத்த ஒரு அஞ்சு நொடில பைக் ஓட்டிட்டு வந்துருக்குறே நண்
என்னடா கனவு இது
நண்பா மூளைக்கு லாசக்கு எல்லாம ஒண்ணு இல்லவே இல்ல நண்பா தெரியல
அதுதா ட்ரீமோட அழகுடா டேய் ஒரு நாளு இன்டர்நெட் முழு சா ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்குன்னு யோச்சுப்பாரு
ஆ தெரியுமே மொத பத்து நிமிஷத்துல எல்லாரு ரூட் எரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்த பத்து நிமிஷோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணுவாங்க
கரெக்ட்டுதா அப்பறொ
அப்றந் தா உண்ம புரியு
என்னதுரா
பக்கத்து வீட்டுக்காரரு பெயர் தெரியிலயே அப்டின்னு எனா அது பக்கத்து வீட்டுக்கார் நெட்டு நண்பா
டேய் அது ரொம்ப உண்மடா
நண்பா இப்போ சமூக வலைதள்த்துல ஒரு அஞ்சாய்ரோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா
செரி
ஆனா ஒரு எமெர்ஜென்சிக் கால் பண்ணா அஞ்சு பேரு கூட எடுத்
அதுவு செரிதான்டா டேய் கடசில ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு
ம் சொல் நண்பா
அது மனிதன் கண்டுபுடிச்சதுலே ஒரு பெரிய படைப்புனா என்னவா இருக்குன்டா அது
ஆ எனக்கு தெரிஞ்சி ம் எல்லாரு இன்டர்நெட்டு் அதுக்கப்றோ இந்த மின்சாரோ அப்பறோ வீல்னு சொல்லுவாங்க
ம்
ஆனா எனக்கு தோன்றது கான்வர்சேஷன் தா நண்பா உரையாடல்
கன்வர்சேஷன்னா என்னதுடா பண்
ஆமான்டா இப்போ ஒர்த்த கண்டு பிடிச்சத இன்னொருத்தங்கள்க்கு சொல்றது ஒர்த்த அனுபவத்த உன்னொருத்தனுக்கு பகிர்ந்துக்குறது நண்பா
ஓ ஓக்கே ஓக்கே டா
ஒரு கதய இன்னொருத்த கேக்குறது நண்பா இதுதா மனுஷ நாகரிகரத்த வளர்ச்சிக்கு கொண்டு வந்துருக்கோ நெனைக்குற நண்பா
டேய் இது வரைக்கு நம்ம பேசுனா இவ்ளோ நேரோ பேசிக்கிட்டேதா இருக்குறதுக்கு இதுதா காரணம்ல
ஆமா நண்பா ஆனா நல்ல கான்வர்சேஷன்ல சிரிப்புருக்கும் நண்பா அதே மாதிரியே அதுல ஒரு ஆ ஒரு ஆச்சர்யமோ இருக்கும் அத நம்ப அறிவும் வளரு நண்பா சில நேரோ லைஃபுக்கு ஒரு பாடமாவு அது இருக்கோ நண்
சேரி என்னடா செரியா சொன்னடா நீ
செரிங்ளா அடுத்தது வந்து என்னன்னல்வால் சோ மொதல்ல பேங்க் லாக்கர்ல
சொல்லு டா
பேங்க் லாக்கர்ல நண்பா என்ன இருக் கேனு பாக்க போ போறன்னு நெனைக்காத நா அ ட்டு பெரிய பெரிய ஏரியால ஐம்பத்தி ஒரு மா ஐம்பத்தி ஒண்ணு மாதிரி சீக்கிர சக்ஸஸ்ல என்ன இருக்குனு பாக்க போவண் டா இத்தன வர்ஷ்ஷமா உலகம் முழுக்க கவு ம் ஆ கான்ஸ்டர்ஸ்ஃபெரி தேறி பேசுறாங்க ஒரு நாள்ல மொற தெரிஞ்சிக்கோ நண்பா
டேய் அத விட நா வோல்ட் லீடர் மீட்டிங்ல போய் ஒக்காந்துப்பேண் டா வெளிய கேமரா முன்னாடி என்ன பேஸ்றாங்கனு நமக்கு தெரியு ஆனா டோர் க்ளோஸ் ஆனதுக்கு அப்பறோ என்ன பேஸ்றாங்கனு தெரிஞ்சா ஹிஸ்ட்ரி புக்ல எழுத பாதி விஷ்யோ தெரிஞ்சு போய்டோண் டா
உண் உண்மதா சில நேரோ பப்ளிக்கா சொல்ற கத ஒன்னு ரியாலிட்டில்ல வேற ஒண்ணு அது இங்கிலீஷ்ன்றத பவரா கெடைச்சா உலகத்துல பெரிய ரகசியோ இல்லங்க பாதி வாரத்துல தெரிய வந்துரு நண்பா
ஆனா அடே அது கொஞ்சோ நாள் கழிச்சு ஒரு விஷயோ புரியு எல்லாரோட சீக்ரெட் தெரிஞ்ச லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காதுல மிஸ்டரி தா வாழ்க்கையோட சுவாரஸ்யமா இருக்கு
ரொம்பவே சேரிடா இப்ப ஒரு படோ முடிவுல்ல முன்னாடியே தெரிஞ்சா போர் அடிக்கிற மாரி எல்லா போர் க மாரி இருக்கு இ எல்லாரோட மனசும் முன்னாடியே தெரிஞ்சா இப்போ லேம்போ சாப் சு எல்லாத்தோட மந்திரமு போயிரு நண்பா
இன்னொரு டாப்பிக்கு ஒரு நாளு அனிமல் எல்லா ஹியூமன் மாதிரி பேச ஆரம்பிச்சா என்ன நடக்குனு நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசணோ ஆனா அதுல வந்து வீட்ல இருக்ற சில விலங்குகள் வந்து ஆட்டிடியூட் காமிக்கு அப்டின்ல்லா சொன்னல அதுக்கு மேல அது என்ன பண்ணு நீ நெனைக்கிற
டேய் அது வீட்ல இருக்கற நாய் முதல்ல நீ வெளிய போ போறப்போ அது வந்து என்ன கூட்டிட்டு போடானு சண்ட போடு ம் பூன தா உ பெட் இல்ல நாதா ரூமோட ஓனர் நா தா ஆட்டிடியுட் காட்டணுந்தா
கரெக்ட்டுதான்டா இதே மாரி காகங்கள்ல்லா டேஞ்ஜரஸ்டா நம்ம ஏரியால யாரு என்ன பண்றாங்க எல்லா இன்ஃபர்மேஷனு அவுங்களுக்குதா மொதல்ல தெரியுண்டா
ஆமாடா ஒரு காகோ மைக்க புடிச்சி பேச ஆரம்பிச்சா ஏர்யாவிலயு சேரி ஃபுல்லா அது பூசி முடிச்சிருடா ஒவ்வொரு வீட்டோட ரகசியத் தோ அதுக்கு நல்லாவே தெரியணுன்டா
நீ இத யோசிச்சு பாறன்டா டைமு ஒரஞ்சு போற சக்தி ஒன காடு ச என்னடா பண்ற
அப்போ மொதல்ல நானு ஒற ஒறஞ்சிருவ நண்பா ஏன்னா என்னவ் என்ன பண்ணணுன்னு யோசிக்கறதுக்குள்ள பாதி நாள் போயிடு நண்பா
அப்றண்டா
ஆனா ஒரு சீரியஸ்ஸானா சீரியஸா சொன்னா ஆ நேரோ நின்னுட்டா உலகத்தோட மதிப்பு புரியு ஏனா கெடிகாரத்துல ஓட்ற டெட் லைன் இருக்கு ஆனா டெட்லைன் இருக்கறதுலான எஃபெக்ட் இருக்கு
சேரிடா நம்ப இதுக்கு மேல நாளைக்கு பேசலான்டா
சேரி நண்பா நாளைக்கி பேசுவோ
ம் சேரிங்க